வணக்கம் தோழி வணக்கம் கேக்குதா தோழி உங்களுக்கு
ஆ இப்ப கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
ஆ நல்லா இருக்கே தோழி நானு
ஆ வீட்ல எல்லாரு ஆ எல்லாரு நலம் தோழி உங்க வீட்ல எப்டி தோழி
எல்லாரும் நலம் மா என்ன சமச்சீங்க இன்னக்கி ஆ சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்களா
நானு சாப்ட்டே தோழி எங்க வீட்ல இன்னக்கி வந்து தோசையும் நேத்து வச்ச ஆ ஏ எலும்பு சாதம் கேக்குதா தோழி உங்களுக்கு தோழி ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா தோழி உங்களுக்கு தோழி